ஹாய் டா
ஹலோ கேக்குதாடா என்னடா பண்ற
நா வந்து சும்மா படுத்துக்கிட்டு உக்கான்டுருக்கே இல ரீல்ஸ் பாத்துட்டுருக்கே
மேட்ச் பாக்கலையா
அதா சொல்ட்டியே ஸ்கோரு பாக்கலா யாரு ஜெயிக்குதுன் பாக்லா எனக்கு தெரிஞ்சு ஆர் சி முடிச்சு வுட்டுருவானுங்க கடந்த இயர் சாம்பியன்ஸ் ஆச்சு அப்றோன்டா இந்த சேரி நீ வந்து கொஞ்சம் வெப் டெவலப் கொண்டு சொல்லி குட்ரா
சொல்லி கொட்டுறவா நானே இது ஸ்டூடெண்ட் பேக்கேஜ் தா பண்ற
அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் டெவலப்மெண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் க்கும் பேக்அண்டுக்கும் கனெக்ட் பண்றது ஏ பி வச்சுக்கலா பேக்ண்ட்ல என்னன்ன வரு சேவர் டேட் டா பேஸ்சு அப்றோ ரியல் டைம்ல பிரிண்டட் கூட கனெக்ட் பண்ண வெப் சாக்கெட்ஸ்
ஆமா
அப்ப வந்து ஃப்ரண்ட்என்ட்லல பார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ல வந்து நிறைய போட்டோஸ் இருக்கு அந்த போட்டோஸ ல இந்த ஸ்டோர் பண்ணு வாங்கனு தெரியுமா அந்த ஐட்டமோட போட்டோஸ் அதுக்கும் தா நீயா டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் இல்ல டேட்டாபேஸ் மாதிரி அது ஒன்னு வந்து அப்ளிகேஷன் இருக்கு அதுக்கு இந்த க்யூ இந்த கீக்கு இந்த இமேஜூ அப்டின்ட்டு செட் பண்ணிருவாங்க அத டைரக்ட வந்து அதோட அதுக்கு அதுக்குன்ட்டு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு லிங்க் இருக்கு அத இந்த பேக்கண்ட் கோட்ல போட்டா இல்லல்ல ஃப்ரண்ட்டண்ட் கோட்ல இன்வால்வ் ப இன்க்ளூட் பண்ணா அந்த ஃபோட்டோஸு அந்த கீ அந்த நேமுக்கு ஏத்த மார இமேஜஸ் வந்துரு ஹஹ
ஆஹ்
அப்புறம் வந்து என்ன அப்புறம் வந்து இந்தகமே இந்த பேமெண்ட் மெயின்டென் பண்றக்கும் இன்னொரு ஏபிஐ இருக்கு பட் அதுக்கு காசு கட்டணும் ஃப்ரீ இல்ல ஆஹ் ஒரிஜினல் டிரான்சாக்க்ஷன்ல்லா பண்ணு நாம அந்த அந்த ஏபிஐ அந்த ஸ்ட்ரைப்புங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்கு நம்ம காசு கட்டணு அவங்களா மேனேஜ் பண்ணிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜஸ்ட் ஸ்டூடண்டா இருக்க சும்மா டெஸ்ட் பண்ணும்னா அதுக்கு வந்து டெமோ இல்ல இல்ல சிமுலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல போய் நம்ம ஏபி கீழ ஒரு அத லிங்க் காட்ரும் அத எடுத்து போட்டா வந்துரும் சோ வந்து நம்ம வந்து ஈஸியா ஃபிரண்ட் எண்ட் போட்ரலாம் ஏ ஐ வச்சு பட் அத பேக் எண்ட் கூட ரியல் டைம்ல கனெக்ட் பண்றதுதான் பெரும்பாடா இருக்கு அதுலே நார்மல் எஸ் எஸ்கியூவல்ளுக்கு போஸ்ட் கிரே எஸ்கியூவல்ளுக்கும் வித்யாசம் இருகிமா
ம்ஹு
நார்மல் எஸ்கியூல்ல மை எஸ்கியூல்லு போஸ்ட் கிரே எஸ்கியூல்லுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நியான் டேட்டா பேசிருக்கு அது வந்து ஆன்லைன்லயே இருக்கு அது வந்து போஸ்ட் கிரே எஸ்கியூவல் வந்து எப்டி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆவ் பெரிய பெரிய கம்பெனில நம்ம நார்மல் எஸ்கியூவல்லா ஸ்டூடண்ட் சும்மா ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க போஸ்ட் கிரே எஸ்கயூவல் வந்துதா மெயினா யூஸ் பண்ணுவாங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு அதுக்கு வித்தியாசம்னா எனக்கு மறந்து போச்சு படிச்சு ரொம்ப நாள் பட் டாக்குரைசேஷன் தெரியுமாடா
ஆஹா சுத்தமா தெரியாது
டாக்குரைசேஷன்னா ஒண்ணு இல்ல நீ ஆப் பில்ட் பண்றல
தாமா
அந்த ஆப் உங்க லேப்ல இப்ப கரெக்டா ஒர்க் ஆகு ஏ லேப்ல ஒர்க்காவுமா ஆகாது நெறைய வெ வெர்ஷன்ஸ் மிஸ் மேட்ச் ஆகு சரியா அதுக்கு என்ன பண்ணோனா நீ அந்த அந்த அப்படியே கோடு எடுத்தபடிய டாக்க கண்டடெய்னர்துரா கண்டடெய்னர்குல்ல கோட அப்படியே அப்லோட் பண்ற அது வந்து அந்த க அந்த கண்ட் டைனரு நீ எனக்கு சென்ட் பண்ற எனக்கு இங்க போத்தா ஒர்க் ஆகு அவ்ளோதா மேட்ரு அது வந்து ப்ச் காம்படபிளிட்டி ப்ளஸ் ஓ சிஸ்ட சிஸ்டமம் வரும்னா என் அந்த அதே கூட என் சிஸ்டம்லய ஒர்க் பண்ண வைக்கு அத டோக்கரி அப்ளிகேஷன் அல்மோஸ்ட் எல்லா எல்லாமே ஆப் டெவலப் பண்ண யூஸ் பண்ணுவாங்க
சரி ஐஓடி படிச்சியா
ம் இல்ல
ஏண்டா
அதான் சொன்ன நாளைதான் படிக்க ஆரம்பிக்கனு
ம்
அய்யோ அய்யோ நீ கவர்மெண்டட் எக்ஸாம்ஸ் ஏதாது ட்ரை பண்ண போறீயாடா
ஆஹ்ஹா அப்பா ட்ரை பண்ண சொன்னாரு ஆனா எதுக்குடா ட்ரை பண்றது எல்லாத்துக்கு மார்க் வேணு
ம் ம் நா வந்து டி ஆர் டி ஓ ட்ரை பண்ணட்டு இருக்கேடா
என்னது
ஆர் டி ஓ டிஃபான்ஸ் சர்ச் அன் டேவலப்பென் ஆர்கனேன்சேஷன்
டி ஆர் ஓவா எனக் புரியல
ஆர் டி ஓ
ஏதோ புசு புசா சொல்ற
ஏ அ அப்துல் கலாம் ஒரு காலத்துல அங்க சேர்மேனா இருந்தவர் டா
ஓ ஹோ
அ அங்க போய் கேட் எக்ஸாம் எழுத பிப்பேர் பண்ணி க்ரேஷ் பண்ணி ச்சே கிராக் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் பி ஆளான்ட்டிருக்கே
ஓ
ஆ நெனச்சிருக்க பட் எந்த அளவுக்கு முடின்னு தெர்ல ட்ரை பண்ணலா காலேஜ்ஸ் எக்ஸாம் பேலேஸ்மேன்ட் வாங்கிட்டு அப்பறோ கேட்டு கிராக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதிட்டு ஜாலியா போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உக்காந்துலா அவளோதா பா நம்ம ஆச மத்தபடி எதுவுல்ல
எப்ப
இந்த யூ பி எஸ் சி டி என் பி எஸ் சி அதெல்லா
டி. என். பி. சி பா ட்ரை பண்ணலனு தா இருந்த
ஆ
ஆ சத்தியமா செட் ஆகானுதா தோணுது
ம் ம் உஹம்
ஆ வேலைன்னு போய் சேர்ந்தா ஸ்கில்ல வச்சுதா இந்த படிப்புனாலலா எனக்கு செட் ஆகாது
ம்
ரன்னிங் ப்ராசஸ் ஆ
டி அ எதோ கேக்க வந்தனே
என்னது
தமிழ்நாடுது மோஸ்ட் ரொம்ப சூடான மாநிலம் ஆயிருச்சு அடிக்கிற வீடுக்கு தண்ணி எல்லா பறந்து போது
தன்னிப்
ஏ நீ புல்லப்ப புல்லப்பு எவ்ளோ எடுப்ப நீய்
டே நா ஜிம்முக்கே போகலன்னு சொல்ற புள்ள பத கேகறே டே ஒரே ஸ்ட்ரஸ்ல ஃபைபவ் எடுப்பே அவ்ளோ தாண்டா
ஒரே ஸ்ட்ரெஜ்ல ஃபைவ்
ஆனா அவ்ளோதான் தி புல்லப்பும் நாமு பண்ணதே இல்லடா
உம் எனக்கு வந்து இப்போ
கூட பண்ணல
எட்டுத் டிப்ஸு டிப் டிப்ஸு டிப்ஸு
ஆஹ் டிப்ஸ் பண்ணிருக்கேன் டிப்ஸ்ல்ல அதெல்லாம் அதன் ஒ ஒரு செட்ல அதாவது ஒரு செட்ல மூ மூணு செட் பண்ணுவேன் ஒரு செட்ல ஃபிப்டீன் பண்ணுவேன்
ஒரு ஃபிப்டீன் வரும் மேக் ஸிமம் இல்லடா மேக்சிம் எவ்ளோ எடுத்தத்துருக்க ஃபிப்டீ மேல எதாது
ஃபிப்டின் தான்டி செட்டுக்கே அவ்ளோ தான்டா பண்ணுவேன்
உம் சும்மாம் பிஅ ம் ம் வெயிட்டா
ஆஹ்
உன் பாடி வெட்டடா
டிப்ஸ்தான்டா கேட்ட
ஆ டிப்ஸ் வந்து பாடி வெயிட்ல எவ்ளோ பண்ணுவ பதினஞ்சு பண்னுவ இல்ல
பா புரியலையே
மிஷின்ல இல்ல இல்ல நீ மிஷின்ல ஒர்க் பண்ண மாட்டல்ல டிப்ஸ் போடும் போது ஆஹ் பாடி வெயிட் ல பதினஞ்சு பண்ணுவ சரி ஓகே சூப்பர்
பாடி வெயிட்டும் செத்தேவ் பாடி வெயிட்டும் ப பண்ணுவேன் அப்புறம் இதுவும் என் பாடி மேல வெயிட் வெ வெச்சு பண்ணுவேன்
ஓ சூப்பர்ரா பாடி எக்ஸ்ட்ரா ட் எடு எடுக்குவேன் பண்ணுவியா
ஆமா ஆமா அதான் சொல்றேன்
கே ஓகே சூப்பர்ரா சூப்பர்ரா நான் என் பாடி வெயிட் பண்ணனும் வச்சு பண்ணி டுவெண்ட்டி த வருது மேக்சிமம் பதினஞ்சு ஆண்டு போடுவேன் நான் மேக்சிமம் டரை பண்ணி பாே இருபதுஇருபத்தி ஒன்னு வந்துச்சு
அப்டி ஒரு செட்டுக்கு ஏடா இவ்வளோ பண்ற
ஏஇல்லடா மேக்சிமம் எவ்வளோ வருதுன்னு போட்டு பா அவவ்வளவுதான் நானும் பதினஞ்சுதான் எடுப்பேன் ஆஹ் மூணு செட்டு போடுவேன் உள்ள பரவாயில்ல எனக்கு வந்து எட்டுல இருந்து பத்து வரும் கரெக்டா ஃபஸ்ட் ஜிம் வரும்போதெல்லாம் ஒண்ணு கூட வராது பரவால்ல கொஞ்சம் டெவலப் ஆயிரு பாடி ஒம்போது மாசோ ஆச்சு ம்
னப்போ இந்த எக்ஸாம்லாம் முடிச்ட்டு அ இந்த லீவ்லே போலா தா இருந்தே அவன் மறந்ட்டே மறந்துட் நானு விட்டுட்டே டியே
சே என்னன்னா மூன் நாள் தானாடா மூன் நாளுக்கு அப்புறோ லீவ் தானே ஓ அப்புறோ புஷ்அப்ஸ் எல்லா
புஷ் அப்ஸ் டே புஷ் அப்ஸ்லா நா அம்பதே எடுத்துருக்கேன்டா கண்ட்னியூஸா இப்ப எனக்கு வராது இப்பல்லா எனக்கு சுத்தமா வராது முன்னாடில்லா அம்பது நா கன்டினியுவஸ்ஸா எடுத் துருக்க
ம் ம் பரவால இன்னும் பா மசுல் மட்டூ வந்துட்டா நல்லா இருக்கூ
ஆமா அதா பண்ணணு எனக்கு ஆப்ஸ்ல்லா வேணா அவன் இன்ட்ரெஸ்ட்டூ இல்ல
ம் ம் லெக் ப்ரஸ் லா எவ்வளோ போட்ருக்க லெக் ப்ரஸ் உ கோ கால்ட்ருக்க
ம்
லேக் ப்ரஸ் லேக் ப்ரஸ் மேக்ஸிமம் பியர் லெவல்
டே அது அத் மேக்சிமம் ம இது எவ்வளோ அ டுவெண்டி தேர்ட்டி போட்ருக்கே அவ்ளோதா
தேட்டியா ஆன் போத் சைட்ஸ்
ஃபீப்டீன் ஃபீப்டீன் ரா லெக் பிரஸ்னா என்னா இப்ப கீழ படுத்துட்டு ஆ ஒரு சைட்ல பதினஞ்சு ரெண்டு சைட்டு முப்பது
கால் நல்லா ட்ரெயின் பண்ணு நீயி
ஏ எனக் சத்தியமா எனக் வந்த முள்ளடா வந்தா செத்துருவேண்டா நானு
ஏ நா வந்து கடசியா எரநூத்தி பத்து போட்டேன்டா டோட்டலா
டேய் டேய் டேய் டேய் டேய் செரி ஓகே எனக் வேல இருக்கு நா கட் பண்றே
ஏன்டா ஏன்டா செரி பாய் செ பாய்டா
ஆ பாய் பாய் கட் பண்ணு கட் பண்றா கட்பண்ணமுள்ளா